ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்து என்ன பேஸ் சிட்டே இருந்தீங்க அப்டியே என்னா பண்ணிட்டு போயிட்டீங்க
அ ஆ ஆமா ஆமாங்க ஸ் ஆமாங்க ஆ அடிக்கடி இதேதா சிஸ்டர் அழுதுட்டே இருப்பா
ஆ எங்க காமிக்கிறீங்களா குறீங்களா அப்ப அந்த நிறைய அந்த இதெல்லா குடுப்பாங்களே கேழ்வரகு கஞ்சி இதெல்லா குடுப்பாங்க
ஆ சின்ன வயசுல குடுத்தோ சிஸ்டர் ஒரு சிக்ஸ் மந்த்ல அதுக்கப்றோ வந்து அத கட் பண்ணிட்டோ
இப்பதா நெறைய அந்த நவதானியங்களோட துல தானங்க நெறைய வந்துருக்குது இல்லங்க நவதா
ஆனா சிஸ்டர்
ம் அதெல்லா குடுக்கலாம் இல்ல கொஞ்ச ஹெல்தியா இருக்குல்ல
ஆமா சிஸ்டர் கொ குடுக்குறோ குடுக்குறோ அவ அவ லைக் பண்ண மாட்டறாங்க அதுல கொஞ்சோ
ஆ சத்துமாவு கஞ்சி இதெல்லா குடுப்பாங்ளே
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ ஆமா செர் குடுக்குறோ கு
குடுங்க நீங்க ஆனா இப்ப முன்னாடி எல்லா அதெல்லா எங்க இருந்துச்சின்னே தெர்லங்க ஆனா இப்ப நடுவுல அந்த கொரோனா வந்ததுக்கு அப்றமா தாங்க ந நெறைய நவதானியங்கள் பேர்லா புதுசு புதுசா நம்ம தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குல்ல
ம் ஆமா சிஸ்டர் ஆமா ஆமா
மா அந்த நவதானியங்கள் நெறைய சொல்றாங்கள்ள திணை திணையில செய்யறது அப்றோ என்னாது ஒரு
நா நாங்க என்ன பண்ணோனா வெ கேழ்வரகு ஆ ஆமா ஆமாங் சிஸ் செரி ஆ
நெறைய இந்த கொரோனா வந்ததுக்கு அப் ற தானங்க இந்த நெறைய அரிசியெல்லா வந்து இதுல கொஞ்ச இப்பெல்லா தோச சுட்டு சாப்புடுங்க அ திணை அ தோச சாப்புடுங்க நல்லது இட்லில சுட்றாங்க நெறைய இதெல்லா ஐட்டம்ஸ் எல்லா இப்பதான நெறைய வந்துருக்
ஆமா இப்பதா இப்பதா இப்பதா ஆறி இப்பதா அறிமுக ஆயிருக்குங் சிஸ்டர் அந்த அரிசில்லா மரிஞ்சிருந்த அரிசில்லா இப்பதா வெளிய வருதுங்க ஒன்னு ஒன்னா தெரியுது மக்களுக்கு இப்ப பாத்தீங்னா டிபாட்மெண்ட் ஸ்டோர்ல பாத் திங்னா முன்ன நம்ம சாப்பாட்டு அரிசி மட்டு இருக்கு இப்ப பாத்தீங்னா வகை வகையா இருக் கு என்னென்னவோ அரிசி சொல்றாங்க டிபாட்மெண்ட் ஸ்டோர்ல பாத்தீங்னா கம்பல்சரி எல்லா டிபாட்மெண்ட் ஸ்டோர்லிமே அத வைக்க ஆரம்ச்சிட்டாங்க
ஆ கண்டிப்பா இந்த டிமார்ட்டு ரிலையன்ஸு கெல்லா போய் பாருங்களே நெறைய வயசானவங்க எல்லா போனீங்கனு வச்சுக்கோங்களே அததா எடுப்பாங்க அதுவு பாக்கெட்லனா கூட என்னாவா இருக்கு ரேட் அதிகமா இருக்குன் சொல்லி லூஸ்லயே வெச்சிறாங்க பாருங்க
ஆ ஆமாங்க
பண்ணுவாங்க கொஞ்ச கொஞ்சமா இது பண்ணிக்குவாங்க செல பேர்லா வீட் லயே அரச்சிக்குவாங்கல்ல இந்த சத்து மாவு கஞ்செல்லா எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு போயி
அதுதா பெஸ்ட்டு நாம அது வாங்கறத விட வீட்ல பாத்து வாங்கி நாமளே கிளீன் பண்ணி அத நல்லா பக்குவப்படுத் தி அழகா இது பண்ணோம்னா அதுதா பெஸ்ட்டுங்க நாங்க அப்டித்தா பண்ணுவோ தம்பிக்கு சொல்ட்டு ஒரு சத்து கஞ்சின் சொல்லிட்டு கேழ்வரகு அ கோதும அப்றோ பாதாம் கொஞ்சோ ஆ எல் ஆ ஆமா எல்லாத்தையு போட்டு இன்னு சிலதெல்லா போடுவாங்க இன்கிரீடியண்ட்ஸு தெரியில வீட்ல போட்டு போட்டு போட்ருக்காங்க ஆமா ம் அதெல்லா கிளீன் அதெல்லா கிய தண்ணியில கிளீன் பண்ணி காய வச்சி பொடியாக்கிட்டு அதுக்கப்றோ கூல் மாரி அவனுக்கு குடு குடுப்போங்க பாப்பாக்கு எங்க பாப்பாவுக்கு நெறைய குடுப்போ அது மாரி தம்பியோட பாப்பாக்கு நெறைய குடுத்தோ ஆ
சொல்லுவாங்களே அந்த பால்ல எல்லா அந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லா போட் டு மொதல் நாளே ஊற வச்சிருவாங்கங்க ஊற வச் சி இந்த கம்பெல்லா ஊற வச்சி காலையில என்ன பண்ணுவாங்க நல்லா அடிச்சி ஒரு பண்ணுவாங்க கொழந்தைங்களுக்கு கால சாப்பாடு சாப்பிடலனா இத குடுத்தோம்னா என்ன ஆகுனா ஃபுல் ஹெல்த் கெடை
ம் ஆனா அத்திப்பழ மீல்ஸ் நா நேர்ல நா நெறைய சாப்டுருக்கு ச சின்ன வயசுல அந்த அத்திப்பழத்துக்கு நம்ம கடைல இருக்கிற வாங்குற அத்தி பழத்துக்குமே எனக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க
பெருச தான இருக்கு அத்திப்பழனா
ஆமா ஆமாங்க அது எப்டினு தெரியல எனக்கு நா அங்க சாப்பிட்ருக்கே நெறைய சின்ன வயசுல ஸ்கூல் லீவ்னாவ பாத்தீங்கனா எங்க எங்க வீட்ட சுத்தி நா கிராமத்துல தா இருந்தோ இந்த கிராமத்துல இருக்குபோது பாத்தீங்கனா அத்திமரோ எல்லா மரமே இருக்கு சீத்தா பழோ இதுல இருந்து எல்லாமே இருக்குங்க அப்ப நா சாப்ட்ருக்கேங்க அப்ப சாப்டு போது பாத்தீங்கனா அந்த டேஸ்ட்டு எனக்கு இதுல வந்து கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாரி இருக்குது வேற ஏதாவது இங்கிறேடீண்ட்ஸ் இதுல சேத்தறாங்களா இல்ல நம்ம டேஸ்டுகாக பண்றாங்களானு தெரில
இல்ல என்னோட ஃப்ரெண்டு ஒண்ணு அப்டிதா அத்தி பழ எடுத்துட்டு வந்துச்சு ஆனா அது பாத்தீங்கனா நெல்லிக்கா மாரி குட்டி குட்டியா இருந்தது உள்ள பாத்தீங்கனா அந்த சீட் ஸ் வெள்ள கலர்ல இருக்கு பாருங்க அதெல்லா இருந்துச்சு அத என்ன சொன்னா நீ என்னாபண்ணு ஜாம் மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிரெட்டு சப்பாத்தி இந்த மாதிரி இதுல பே நல்லா அது சாப்டுங்கனு பாத்தா அது பாத்தா ஒரு ஸ்மெல்லே ஒரு மா மாதிரி ச்சு அதுக்கப் அத ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டு வெயில்ல காய வச் சு ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கே ஏதாவது வேணுனா மொதல் நாளே ஊற வச்சு அடுத்த நாள் அது பய மா இருக்குது அது உண்மையான அத்தி பழமா இது என்னாத்த எடுத்துட்டு வந்து குடுத்தா அப்டினு தெரி வேற பயமா
தருவே நா சி ரெட் டிஷ்ஷா இருக்குனா நாங்க சின்ன வயசுல சாப்டது
ஆமா ரெட்டிஜா இருக்கு நல்லா இந்த பிளம்ஸ் பழ மாதிரி இருக்குது நல்லா
ஆமா ஆமாங்க நீங்க பாத்து சிஸ்டர் அது குள்ள ஏதாவது இருக்கானு கொஞ்சோ செக் பண்ணி பாத்துட்டு பண்ணுங்க ஏனா புழு வா பூச்சி அந்த மாரி எல்லா நெறைய அதுல சுத்துங்க ஆ ஆமா ன
இது பண்ணல ஜாமெல்லா செய்யல ஏ போ ஜாமெல்லா செஞ்சு யார் சாப்டுறது பாத்தாலே பயமா இருக்கு ஸ்மெல்ல பாத்தாலே அப்டி சேரி குடுத்தாச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டு வெயில்ல காய வச்சு அப்டியே ஸ்டோர் பண்ணி மட்டும் அப்டியே வச்சிருக்கே ஆனா இன்னு யூ அத்தி பழமா இல்ல என்ன பழோனு தெரியலேயே அப்டின்ட்டு யூஸ் பண்ணல நானு இந்த யூடியூப்லலலா போட்டு பாத்தே அத்திப்பழத்தோட ரெசிபி எலா வரு பாத்தீங்களா ஆனா அவுங்க வச்சிருக்கறதான் பெருசு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அத்திப்பழோ
ம்
நல்ல பெரிய பழ மாதிரி இருக்குது இது இவ குடுத்தது குட்டி குட்டி பழமா ஒரு மாதிரி இருக்குது ம் வேற என்ன குடுப்பீங்க
ஆ தம்பிக்கு பாத்தீங்கனா அவனுக்கு பனானா ரொம்ப புடிக்கு சிஸ்டர் பனானா சாப்டுவா பனானானால வந்து ஏலக்கி பழம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கள ஏலக்கி அ சின்ன சார் என்னமா ஏலக் கினு சொல்லுவாங்க சிஸ்டர் எங் உங்க எல்லா ஏரியாலயு ஒரே பேரா நா தெரியல எங்க இதுல ஏலக்கினு சொல்லுவாங்க அந்த பழம் பேரு சின்னசா இருக்கு ஆ ஆ ஹ
தேன் கிண்ணின்னு வாங்க எங்க வீட்டேருந்தே குட்டி குட்டியா இருக்கு துளி துளியா இருக்கு இந்த விரல் சைஸ்ல இருக்
ஆ அந்த சைஸ் இருக்கு டிஃப்ரெண்ட்டு இருக்குங்க அதுவு இருக்கு கொஞ்சோ பெருசாவு இருக்கு ஆமா ஆமா ஆமா ஆமாங்க சின்னப்பழோ சொல்லுவாங்க உங்க ஏரியாவ்வுல சிஸ்டர் எ தேன்கனியா சேரி சேரி அது அது அதா இருக்கு அது ரொம்ப புடிக்குங்க அவனுக்கு அதுதா நா வாங்கி குடுப்போ பழோனா நல்லா சாப்டுப்பாங்க
ம் நல்லது தானே மோசன் ட்புள்ல்லா எதுவு இருக்காதுல்ல பிள்ளைங்களுக்கு ஆ னு டிக் இதுக்கு குடுப்போ
சீசனுக்கு நல்லா சாப்டுவாங்க மாம்பழ ரொம்ப பிடிக்கு அவனுக்கு மாம்பழ நீ அழகா எங்களுது மாஞ்செடி இரு ந்துச்சி சிஸ்டர் ஊர்ல மாஞ்செடி இருக்கறதால ப்ரெஷ்ஷா செடியிலயே அறுத்து ஆ பழுக்க வச்சி எதுவுமே இல்லாம நாங் க தம்பிக்கு குடுப்போ ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க இந்த இந்த சம்மர் ஃபுல்லா மாம்பழத்தோடயே இருந்துட்டா மாம்பழத்தோடயே இருந்துட்டா ம்
நீங்க வில்லேஜ் சைடு இருக்கிறதுனால எல்லா உங்களுக்கு எந்த ஆர்கானிக் இல்லாம நல்ல கரெக்ட் டா ஃப்ரெஷ்ஷா கெடைக்குது
காலேல நா தோட்டத்துக்கு போனுன்னா பாத் தீங்கன்னா ஊருக்கு போறும்போது பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு போனுன்னா அங்க மரத்து கீழ அப்டியே பழுத்து கீழ விழுங்க விழுந்துருக்கு அப்டியே எடுத்து சாப்டுவோ அதெல்லா வந்து ஒரிஜினல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் பழம் சிஸ்டர் அதெல்லா ஆமா ஆமாங்க தம்பிக்கு அததா குடுத்தோ இந்த முறல்லா நல்லா சாப்ட்டா இந்த இந்த வருஷோ நல்லா சாப்ட்டாங்க தம்பி ரொம்ப புடிச்சது அவனுக்கு அந்த டேஸ்ட் ஆனா சாப் எவ்ளோ சாப்டாலுமே எதுமே ஆவாதுங்க மாம்பழ சொல்லுவாங்க சில பேர் சாப்ட்டா வயித்தால போகு அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து எதுவுமே ஆவலங்க வயிறு ஃபுல்லா சாப்டுவா கட் பண்ணி கட் பண்ணி குடுக்க குடுக்க சாப்ட்டே இருப்போ நல்ல ஒண்ணு ஆவாதுங்க
ஆ அது செ செட் ஆயிருச்சில்ல சின்ன கொழந்தையிலேயே குடுத்ததுனால உங்களுக்கு செட் ஆயிருக்கும்ல
ஆமாங்க அதுதா நேச்சர் பழத்துக்கு ஆர்ட்டிபிஷியலா பழுக்கு வக்கிறதுக்கு பாருங்க அதுதா டிஃப்ரெண்ட்டே ஆமா ஆமாங்க சிஸ்டர் எது ஒண்னுமே எந்த பொருளுமே நம்ம பாத்து உஷாராதா குடுக்கணு பசங்களுக்கு அவ்ளோ பயமா இருக்கு எது குடுத்தாலுமே
ஆமா ஆமா உண்ம தா நீங்க சொல் இல்ல இல்ல அந்த பழம் கடேல வச்சி பாக்குறப்ப நல்லா கலர் ஃபுல்லா இருக்குதுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த மாதுளம்பழம் ஒடச்சி பாத்தோன்னு வெச்சுக்கோங்களே உள்ள என்னவோ அழுகி போயிருக்கு எங்க பாப்பாக்கு இந்த ஸ்கூலுக்கு குடுத்துவிட சொல்லுவாங்களா அப்பெல்லா வந்து ஒடச்சி ஊதுத்திட்ருந்தோன்னு வச்சுக்கோங்ளே உள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோ ங்களே அழுகி போயிருக்கு அரப்பழம்ந்தா நல்லா இருக்கு ஆனா கடேல போது நல்லா எப்டி இருக்குது நல்லா
எல்லாமே பதப்படுத்திட்றாங்க சிஸ்டர் எல்லாமே பாத்தீங்ன்னா இப்ப நாம சாப்ட்ற பழம் எல்லாமே டேரெக்ட் டா அப்டியே மரத்துலருந்து நம்ம கைக்கு வரதில்லைங்க சிஸ் டர் அங்க வாங்கி பெரிய இதுல ஒன் ஒரு ஒரு ஒரு மாச மோ ரெண்டு மாசமோன்னு அந்த அளவுக்குல்லா இது பண்றாங்க
ம் அதா அதா கரெக்ட்டுதா நீங்க சொல்
பதப்படுத்தீட்டு அது எல்லாமே இங்க கடேல விக்கறது கூடமே பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜில வச்சி அதுக்கப்பறோ வெளிய எடுத்து அது நார்மல் அந்த டெம்ப்ரேச்சர் பண்ணி அதுக்கப்பறமதா நமக்கு சேல் பண்ண வெக்கிறாங்க சிஸ்டர் எல்லா பழமே எதுமே நம்மளுக்கு டேரக்ட்டா கெடைக்றது இல்ல
அடிக்கடி தண்ணி வேற தெளிச்சி தெளிச்சி விட்டுக்குறாங்க பாத் தீங்ளா ப்ரெஷ்ப்பா இருக்கணுன்னு சொல்லிட்டு பழங்க மேல தெளிச்சிவுட்டுகிறாங்க அதே மாரி இந்த நேந்திரம் பழம் ரொம்ப நல்லா நல்லதா இருக்கு நா எங்க பாப்பாக்கு நேந்திரம்பழம்தா குடுத்தே
ம் பழங்களா நா அது குடுத்து பழ கலா ஆனா நாங்க சாப்ட்டுவோ சிஸ்டர் எங்க வீட்லயு ரொம்ப புடிக்கு நேந்திரம் பழம்ன்னா நேந்திரம் பழம் நல் ரொம்ப புடிக்கு ரொம்ப நல்லதுன் னாங்க சிப்ஸ் அத விட அது சிப்ஸ் நல்லதா இல்லன்னு தெரியலலைங்க பழம் நல்லது ஆனா அதுல போட்ற சிப்ஸ் என்ன பொறுத்த வரைக்கு நல்லது எதுவு இல்லன்னு நெனைக்கிறே ஏன்னா எண்ணெயில இது பண்றதுனால அது அதனுடைய தன்மையே போயிடுன்னு நெனைக்கிறே
ஒரிஜினல் வந்து அந்த சிப்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து கன்னியாகுமரியில தா இருக்குதுங்க அதுலே இப்ப காஸ்ட்லியா இருக்கு அது ஒரு கிலோவே நானூறு ரூவா என்னமோ இங்க வந்து லோக்கல்ல விக்கிறது நார்மல் எண்ணெயில
இங்கெல்லா டூ ஹண்ரட் டூ தேர்ட்டி அந்தா எங்க ஏரியாவலே சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க லோட் லோடா பழம் கொண்டு வருவாங்க சிப்ஸ்சு போட்டு விப்பாங்க சேல் பண்ணுவாங்க ஒன் டூ பிஃப்டி அந்த மாரி கேஜில குடுப்பாங்க
கடைலே பாத்தீங்ன்னா நாங்க போன கடைல கன்னியாகுமரிக்கு நானூரூவா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய்ல போட்டது ஒரு கிலோ அதே ரீஃபண்ட் ஆயிலயு போட்டு தனியா முன்னாடி வெச்சிருக்காங்க அது நூறு வாதா ரீஃபண்ட் ஆயிலயும் போர்றாங்க ஆனா அந்த டேஸ்ட்டு கரெக்டா கண்டுபுடிச்சிட்றோம் இல்லையா
ஆமா ஆமாங்க நா இங்க இது சீசன்க்கு போவோ சிஸ்டர் இந்த மா சப்ரிமல போயிட்டு வரும்போது பாத்தீங்னா இந்த குற்றாலோ அந்த சைட்ல்லா பாத்தீங்ன்னா அந்த இது போடுவாங்க ச சிப்ஸ்சு ரொம்ப சீப்பா இருக் கு ஒன் எயிட்டி இருக்கு கிலோ எப்டி இது இருக்குன் பார்த்தா அப்பதா தெரிதுங்க அதெல்லா வந்து த இப்ப நீங் சொல்ற மாரி
ஒரு சிப்ஸ்சு போடுவாங்கங்க அத அத விட சம்மையா இருக்குங்க கன்னியாக் குமரி ஃபுல்லாவே பலாப்பழ தாங்க என்ன பழாப்பழத்துல பண்ண முடியுமோ எல்லா அதுல சிப்ஸ்சு வெரைட்டி வெரைட்டியா டிஷ் எல்லாமே சம்மைய அது நம்மளுக் கான செட் ஆக மாட்டேங்குது அவங்க சாப்டுட்டு பழகிட்டே இருக்கிறவங்களுக்கு செட் ஆயிடுது இல்லையா
ஓகே ஓகே சார் சரிங் சரிங்க சார் ஓகே சிஸ்டர் ஒகே சிஸ்டர் ஓகே